வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா ருக்கேன் தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
பிளான் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன்
நல்ல விஷயம் தோழி
ம்
தோழி அங்க எப்டி மழையா வெயிலா எப்டி இருக்கு உங்க க்ளைமட் எப்டி இருக்கு தோழி
இங்க மழையு இல்ல அந்த அளவுக்கு வெயிலு இல்ல இதுவரக்கேன நேத்து நைட்டு கொஞ்சோ நேரோ ஒரு அஞ்சி நிமிஷோ பத்து நிமிஷோ பெஞ்சிதுனாலு மழ ஹெவியா பெஞ்சிது கொஞ்சோ நேரத்துக்கு நைட்டு
செரிங்கப்
சோ அதனால அந்த கொஞ்சோ நேரோ மழ பெஞ்சுதுல்லியா அதனால நமக் வந்துட்டு கொஞ் சோ இருக்குற அந்த ஹீட் வந்துட்டு நமக்கு கொஞ்சோ அதிகப்படுத்தி குடுத்துருச்சி
தோழி செரிங்க
பெஞ்சா ஒரு அர மணி நேர ஒரு மணி நேர நல்லா பெய்யணு மழ அப்பதா நமக்கு அந்த கொஞ்சோ அந்த சில்லுன்னு ஒரு இது ஃபீல் வரு
ஆமாங்க தோழி
அப்டி இல்லன்னா அது நம்ம கொஞ்சோ எரிச்சலா இருக்க மாரியே இருக்கு இல்லியா
உண்ம தோழி உண்ம தோழி
ம் சொல்லுங்க அங்க வீட்ல
இங்க மழ பெருசா வெய்யிலு இல்ல மழையு இல்ல நார்மலா இருக்கு தோழி
ம்
அ துணிய கால்லே துவச்சு போட்ருக்கங்க
ம்
அது காயணும்ங்க காயு நெனக்கிறேங்க காஞ்சிருங்க
ன்னா
இல்லல்லங்க எந்து செமி ஆட்டோமேட்டிக் தாங்க
ம் ம் அதுல போட்டுட்டு ட்ரை போட்டு போ டிங்களா
ஆமாங்க
செரி செரி ஆமா அதுக்கு சும்மா ஒரு ரெண்டு அவ ர் மூணு அவர் இருந்தாலே போது காஞ்சிடும் கொஞ்சோ மொத்தமானா துணினா கொஞ்சோ வெய்யில போட்டா அது இன்னு கொஞ்சோ ஆகு காஞ்சிரு இன்னக்கி நா எந்திருச்சு பெட்ஷீட்டு அ தெல்லா தொவக்கலான் பாத்தே ஆ பக்கத்து வீட்டுல வ ந்து மிஷின் சத்தோ கேட்டுச்சுங்களா
ஆ
அதனால அவுங்க துவச்சு காய வச்சாங்கன்னா நாங்க நா காய வச்சுட்ட முன்னாடினாக்க அவுங்க காய வ க்கி போது எடம் இருக்காது
ஓ
அதனால செரி அவுங்க தொவைக்கிறாங்க நா அதனால நம்ம நாளைக்கி தொவைச்சிக்கலா அப்டின்ட்டு விட்டுட்டே
அ எங்குள்துமே இங்க ஓ ஓகே ஓகே எங்குள்துமே இ எட்டு வீடு இருக்கு தோழி எட்டு வீடு மேல தான் வருவாங்க ஒரு நாலு வீடு மட்டு மேல காய வெப்பேன் தோழி மத்தவங்கல்லாம் அவங்க வீட்டு வாசப்படி கே கயிறு
இது வாசல்ல நாங்க கயிறு கட்டிருக்கோ எங்க வீட்டுக்கு சைட்லயும் கயிறு இருக்கு கட்டியிருந் தோம் இந்த பக்கத்துல வந்துட்டு வந்திருந்தாங்க ழி அவங்களும் அங்கதான் காய வப்பாங்க அவங்க எதுவும் கயிறல்லாம் கட்டல நாங்க கட்டின கயிறலதான் காய வச்சி இருந்தாங்க அது ஒரு டைம் துணி எடுக்கும் போது வந்து இழுக்கறேன்னு சொல்லிட்டு கயிறு அறந்துருச்சு
சரிங்க
வேற கயிறு வாங்கிட்டு வந்து கட்டுங்க இல்ல எக்ஸ்ட்ரா கயிறு கட்டி விடுங்க நீங்களும் தொவைக்கிறீங்க நாங்களும் தொவைக்கிறோம்னா காய வைக்கறதுக்கு நமக்கு இடம் பத்த மாட்டேங்கிதுனு சொல்லியாச்சு அப்படி இருந்த அந்த கயிருக்கு அருந்தும் இவ்ளவு நாள் ஆகுது
ம்
கயிறு எடுத்துட்டு வந்து கட்ட மாட்றாங்க துணி தொவச்சாலும் நமக்கு வந்து காய வைக்கறதுல பிரச்சன
ஓ
அதனால நாங்க வீட்டுக்குள்ளயே கயிறு கட்டியாச்சு
ம் இது நல்ல விஷயம் இல்லைங்களா
ரெண்டு கயிறு கட்டியிருக்கோம் கட்டி சின்ன துணியெல்லா உள்ள போட்டுப்போம் கொழந்தைங்களோடது அந்த மாரி இருக்கறதெல்லாம் கொஞ்சம் பெரிய துணி மட்டும் பால்கனியிலயும் வெளியிலயும் போட்டுப்போம் அத கேட்டுப்போம் நீங்க போடுறீங்கன்னா ஒண்ணு எங்க கிட்ட சொல்லிடுங்க நான் போடுறேன்னா உங்ககிட்ட சொல்றேன் ரெண்டு பேரும் ஒண்ணா தொவச்சா காய வைக்க இடம் இருக்காது அப்படின்ட்டு அதனால நான் அவங்க சொல்ல மாட் டாங்க எங்க அவங்க மிஷன் சத்தம் கேட்டுதான் நம்ம அவங்களுக்கு ஆல்ரெடி நான் காலையில ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு எல்லாம் எஞ்சு போட்டுடுவே
ஆ
நமக்கு அப்ப ஸ்டார்ட் பண்ண தான் தண்ணி வரவும் நமக்கு இருக்கற தண்ணி கொஞ்சம் காலி ஆகும் அப்போதானே வர தண்ணி நமக்கு புடிச் சுவைக்க மு டியு அதனால நா கொஞ்சோ முன்னாடியே எஞ்சு போட்டுடுவே அவரு நைட்டே ஊற வெச்சிருவாங்க பக் கத்து வீட்ல அந்த ஆண்டி கொ ஹண்டிகேப்புன்றதுனால அவுங்க ஹஸ்பண்ட் தா துணி துவைப்பாங்க மிஷின்ல நைட்டே ஊற வெச்சு நைட் ஒரு வாஷ் போச்சுனாலு திரும்பி அவர் காய முடிச்சு காய வைக்குறதுக்கு மதியோ இல்ல சாயந்திரோ ஆயிடு
ஆ
எப்ப அவரு சாய்ந்தரோ தானே காய வெப்பாரு நம்ப அதுக்குள்ள நம்மளுடய துணி காஞ்சிரு நம்ம எப்ப நெனச்சு நம்ம மிஷின்ல சீக்கிர சீக்கிரமா இது பண்றோமா நமக்கு முன்னாடி அவரு காய வைக்கிற துக்காக ரெடி பண்ணி வெச்சுருவாரு
இப்போ ஒருத்தர் மட்டுன்தா காய வைக்க முடியுங்களா
ஆமா அப்ப அவங்களு துவக்கிறோ நம்மளு துவைக்கிறோனா வெளியில ஒரு கயிறு இருக்கு பால்கனி இருக்காதா சைடுல அந்து வீட்டுக்கு சைடுல இருக்குற கயிறு வந்து அருந்துடுச்சுன் சொன்னே இல்லயா வேற கயிறு வாங்கிட்டு வந்து நா சொல்லிட்டே நம்ப கட் டக்கூடாது வேண்டா அவங்க கயிறு வாங்கிட்டு வந்து கட் ட மாட்றாங்க எதுவு இது பண்ணவு மாட்றாங்க இப்ப நம்ம திளும்பி திளும்பி இது பண்ணாலு இப்ப நம் இல்ல அவங்களு துவக்குறாங்க நம்மளு துவக்கிறன்றபோ து எல்லா இடமு எனக்கே வேணு காய வைக்குறதுக் குன்னு வந்து சண்ட போடுவாங்க
புரியுதுங்க புரியுதுங்க
னால வேணா விட்டுடுங்க இப்ப அருந்த கயிறு கொஞ்சோ இருந்துச் சு இல்லயா இந்த சைடு இந்த சைடு ஒரு கயிறு இருந்துச்சு அதுல மட்டு சும்மா ஒரு ரெண்டு முடிச்சு சு போட்டுட்டு வந்துருந்தே சும்மா அ வெளியில நம்ம மேட்டு அதெல்லா நம்ப வாஷ் பண்றோ இல்லயா
ஆமாங்க
க்குறது கொஞ்சோ உதவியா இருக்குன்றதுனால அருந்த கயிறே கொஞ்சோ கட்டி வெச்சுட்டு வந்துருந்தே அதுல இருந்து அந்த மே யூஸ் பண்றது அதெல்லா வந்துட்டு காய வெச்சுப்போ
இப்ப நாங்க பாத்தீங்கன்னா கயிறு எது யூஸ் பண்றது இல்லங்க நாங்க இந்த டிஷ்ஷு இது இருக்கு இல்லைங்ளா டிவி டிஷ்ஷு க்கு அந்த ஆண்டனாக்கு வருங்கள ஒயரு ஒயரு யூஸ் ஃபண்ணாங்க அப்புறே அதுவு வந்து ஜங்கிடுறதுனால ல அ உள்ள இரும்பு இருக்கு வெளியே வந்து பிளாஸ்டிக் இது இருக்கு தெரியுங்ளா
பிளாஸ்டிக் ஆமா
கம்பி தாங்க ஆனா ஒயர்ல இருக்கு
ம் ம்
அத வாங்கி நல்லா கட்டிட்டோங்க
ம் ம்
அதனால் ஏன்னா எட்டு வீடு இருக்கு இல்லீங்ளா
ஆமா எடுக்கும் போது வந்து ட்டு உங்களுக்கு அது இல்லன் லூச போயில்ல அருந்து ல்லா
ஆமாங்க அப்புடிதா கட்டி வெச்சிருக்கோங்க ஆமாங்க ம்
அது நமக்கு இங்க எங் என்னோட மாமியார் என்ன சொல்றாங்கனா நம்பளு இருக்கோ அவுங்களு இருக்கோ அவுங்களு காய வெக்கிறாங்க நம்புளு காய வெக்கிறோ அதனால ரெண்டு பேருதுமே இருக்கணு
அப்பன்னா கயிறு இன்னொரு பக்கோ வேற டேரெக்ஷன் மாத்தி கட்டி பாருங்கங்க
அதுதா வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒரு கயிறு கட் எங்கன்னா அவுங்க வந்து நாலு வருஷோ ஆயிடுச்சு ஒரு கயிறு கூட வாங்கி இவங்க இது வரைக்கு கட்டல்ல
செரி அவங்க கட்லேனா பரவால்லங்க நீங்க வந்து வேற திஸ் பையில் வந்து ஒரு ரெண்டு கயிறு கட்டிக்குங்க கட்டிட்டு அதுல நீங்க யூஸ் பண்ணிக்கெங்கங்க
வெளியில வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தா வெளி பக்கமா தெரியு வாசல் பக்கோ வந்துட்டு எப்டிருக் கெங்ளா பின் பக்கோ வீடுருக்கு இந்த சைட்ல நம்போ போ முடியாது அங் அங்கே வீடுருக்கு
செரிங்க செரிங்க
நம்ப வந்துட்டு கட்டலான்னும் போது இந்த ஒரு திசையில மட்டுந்தா நம்ம கட்ட முடியு அது இல்லாம வாசல்ல கட்டலா வாசல்ல தா ஆல்ரெடி கயிறு இருக்கு உங்களுக்கு டிவி கேபிள் டிவி கனெக்க்ஷனோட அந்த ஒயர் வருத் தில்லைங்ளா அ அது அந்த ஒயர் கூட சேந்து வரு கயிரு கூட என்னோட மாமியார் அதுல வந்துட்டு அ பசங்களுடைய சின்ன அந்த ஜட்டி அதெல்லா இருக்கு இல்லையா அதெல்லா அந்த ஒயர்ல போடுவாங்க
ஓ
ஆ கொஞ்சோ பெரிய துணி அ அதெல்லா வந்துட்டு நாங்க அந்த கயிறுல போடுவோ கைல தொவைக்கிற மாதிரியா இருந்தா அந்த க்யூஞ் சி ஈரமாவுது நமக்கு கீழே அந்த சொட்டு இல்லயா கொஞ்ச ட்ரை ஆனதுக்கு அப்புறோ உள்ள போட்டுக்லா அதனால ஒரு நாள் கைல தொவைக்கலா ஒரு நாள் மிஷின்ல போடலான்ட்டு யோசிச்சு வச் ச்சிருந்த இன்னைக்கு அவுங்க துவச்சதுனால நா கையால கூட துணி தொவைக்கில
ஓ
து ஹஸ்பண்ட்து வந்துட்டு மிஷின்ல போட்டுக்லா என்னோடது பசங்ளோடது நாம வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒ ஒரு தடவையாவுது கையால துவச்சிக்லா அப்டின்ட்டு முடிவு பண்ணிருக் ஏனா மிஷின் நகத்தி போட முடிலங்க வயிறு வந் ஆமா வயிறு வந் வந்துடுது நா சொன்னாலு கேக்க மாட்றாங்க ஸ்டாண்ட் இருந்துச்சு முன்னாடி வீல் இருக்கு கொஞ்ச ஈஸியா இருந்துது நகத்தி தொவைக்றதுக்கு மேன்வல்லா வேற தண்ணிய ஊத்தணு அதுல மூணு தடவ தண்ணி ஊத்தணு எப்படியு வந்து உங்குளுக்கு ஒரு இதுக்கு வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக் ஃபுல்லியுமே அதனால அது எ எவ்ளோ கெப்பாசிட்டி கேக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஊத்
தண் டேப்பு டேப் ஃபிக்ஸ் பண்ணி விட் டா அது வராதுங்ளா
டேப் ஃபிக்ஸ் பண்ணி விட்டா வராதுன்னா டேப் எப்டி சொல்றது அது தண்ணி மோட்ரு தண்ணி தா நம்ம கேக்கணு மோட்ரு தண்ணி கொஞ்ச நாள் வந்துட்டு கேட்ருந்தோ அவுங்க வந்து சரியா விட மாட்றாங்க ஏன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின்ல வந்து அது எவ்ளோ டைம் எடுக்குதோ அந்த டைம் வரைக்குந்தா நம்ம செட் பண்ண முடியு
ஆமாங்க இப்ப நீங்க அலசுறதுக்கு எந்த தண்ணி யூஸ் பண்ணி திரும்ப தண்ணி ஊத் துவிங்ளா அதுல அலசரதுக்கு
ஃபர்ஸ்ட்டு டிட்டர்ஜெண்ட் போட்டு தண்ணி ஊத்தறமா அந்த தண்ணி நமக்கு ட்ரை ஆயிடு திரும்பி ஸ்பின் எல்லா பண்ணிட்டு திரும்பியு செகண்ட் டைம் கேக்கு தண்ணி திளும்பியு அதே மாதிரி தண்ணி ஆமா திளும்பி நம்ம தண்ணி ஊத்தணு டேப் இருந்தா டேப் தெறந்து விடலா இல்ல மேன்வலா போடுறதனாலு திரும்பியு நம்ம தண்ணி ஊத்தறோ திளும்பியு அது வந்துட்டு அலசி உங்களுக்கு ட்ரை ஆயிடு தண்ணி கொஞ்ச துணி வந்து கொஞ்ச பிளிஞ்சு ட்ரை ஆன மாரி இருக்கு திளும்பி நம்ம தேர்ட் டைம் தண்ணி ஊத்துறோ அப்ப நான் கம்ஃபர்ட் போட்டு எடுத்துடுவே
எவ்வளவு குட தண்ணி ஊத்துவீங்க தோராயம் மா
தோராயமா நீங்க ஒரு டைம் மிஷின் ல ஒரு ஒரு ச இது போடானும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு குடம் தண்ணியாவது வேணும் பெரிய குடத்துல அப்ப அதை தூக்குறதுக்கு நமக்கு தெம்பு இருக்கணும் இல்லையா ஆ மிஷின் நகத்ன்னு அதுவு வெயி யிட்டான மிஷின் அத நகத்தணு
ம் இல்லன்னா உங்க வீட்டுக்கார் இருக்ற இல்லன்னா உங்க வீட்டுக்கார் இருக்றப்பவே நவுத்த சொல்லிட்டு
எனக்கு தெரியாது நீ செய்றதா ஒரு வேலதா எப்டின்னா சமையல் வேல மாமியார் பாத்துக்றாங்க இல்லயா அதனால நீ அவர பொறுத்த வரைக்கு சமையல் வேலதா பெரிய வேல மத்ததெல்லா நா செய்றதெல்லா அவருக்கு கணக்கே
கணக்கே தெரியாது நா
ஆமா அவுங்க அம்மா செய்ற வேல மட்டு தா அவருக்கு பெருசுது ஆமா எங்க அம்ம தா சமைக்றாங்க நீ சும்மா உக்காந்து தானே சாப்ட்ற எப்டிதா உனக்கு அந்த சாப்பாடு எறங்குதுன்னே தெரில இப்ட்ல்லா என்ன கேப்பாரு
ஆ
நா அதுதா ஒரு சில டைம் இன்னொரு டைம் வந்த டைலக் வந்துதுன்னா உங்க அம்மா செய்ற வேலய நா செய்றே நா செய்றே எல்லா வேலையு உங்க அம்மாவ செய்ய சொல்லு கேக்கலானு இருக்கற அததா இதுக்கப்றனே கே கேக்கனு அவருக் கிட்ட எங்க மாமியாரே முடில அப்டின்ற பட்சத்துலதா நா சமையல் பாத்துக்றம நீ கொழந்தைய பாத்துக்கோமா வேற ஏதாவது செய்யணுனா கூட சொல்லுமா நா செஞ்சுக்ற நீ கொழந்தையை மட்டு பாத்துக்கோமான்னு சொல்லிட்டாங்க இருந்தாலு நா அப்டியே விட் நீங்க சொல்லுங்க சமையல்ன்றது நம்ம ஒரு கொறஞ்ச பட்சோ ஒரு ரெண்டு மணி நேரொ கூட வச்சுக்கோங்க நம்ம செஞ்சுட்டு வந்துதது அப்ரோ அந்த பக்கோ நம்ம போக வேண்டா
ஒரு மணா ஒன்றரை மண் நேரங்க
என்ன மாதிரி ஆளுக்ல்லா ரெண்டு மண் நேரனு வச்சுக்கோங்ளே நாலா கொஞ்சோ லேட் லேட்டா தா சமைப்பே ஏனா எங்க மாமியார் பாஸ் த
சேரிங்க சேரிங்க
நா ஒரு தோச ஊத்னா கூட அது வந்துட்டு ரொம்ப லேட்டா எடுத்துட்டு வந்து தர மாதிரி இருக்கு எங்க வீட்டுக்காருக்கு எங்க மாமியாரு டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்து தந்துடுவாங்க அது அவ அவுங்க அவுங்க கைக்கு எதுவா என்னன் தெரில ஆனா அதே அடு
எப்டிங்க ஒரே கேஸ் தா அது எப்டிங்க ஒரே கேஸ் தா ஒரே ஸ்பீட்லதா வெச்சு பண்ணுவீங்க
நா வந்துட்டு அவுங்க சிம்மே பண்ண மாட்டாங்க
ஆ ஆ ஆ புரியுதுங்க
தேய்கவு மாட்டாங்க நம்ம வெங்காயோ